கேக்குது வணக் கம்
வணக்கம் உம் எந்த லந்து இங்க
அதெல்லா மென்ஷன் பண்ண வேணானு சொல்லி
ஓ அப்புடியா உம் சாப்ட்டீங்ளா
சாப்ட்டோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
உம் என்ன சாப்டீங்க
நா இன்னைக்கு வந்து காலைல டயட்னால ஹெல்தி ஃபுட்டா ஒரு டூ இட்லிஸ் மட்டு சாப்ட்ருக்கே
ஓ
நீங்க
நா இப்பதா சாப்ட்டே
ஓகே ம் ஓகே
உம் மூவிலா பாப்பீங்ளா
ஹலோ
ஆ ஃபுட் என்ன சாப்ட்ருக்கீங்க
ஆ சாம்பார்
ஓகே ஓகேங்க நீங்க எங்க ஆ ஒர்க் போறீங்ளா
இல்ல இல்ல வீட்லதா நீங்க
லன்ச்சு ப்ரிப்பேர் பண்டிங்ளா
உம் நா வந்து ஸ்டூடெண்ட் இப்தா முடிச்சே காலேஜ்
ஓகே
நீங்க
நா ஒர்க் பண்ணிட்ருக்கோங்க
என்ன ஒர்க் பண்றீங்க
உம் வீட்ல இருந்து வேற ஜாப் பண்ணிட்ருக்கோ
ஆ உம் இப்பயி ஆஃப்டர்நூன் லன்ச்சு செய்ணுமா
இல்ல கொஞ் சவுண்டா பேசுங்க கொஞ்ச கேக்கல எதுவ்மே
கேக்கலையா ஹலோ
சேரி சேரி
ஓகே ஓகே
மஉம் அப்பறம் மூவி எதன பாப்பீங்களா
எல்லாம் பார்ப்போம்
உம் உம் உம் கருப்பு பாத்தீங்களா
ஆஹ் ஓ நான் பாத்தேன் பாத்தேன் பாத்தேன்
அதோட ஹிஸ்ட்ரி சொல்ல முடியுமா நா நம்ப பாக்க நம்மளுக்கு மூவி பிடிக்காது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தான் பிடிக்கும்
உம்
அது எத பத்தி வருது கருப்புல
ஆஹ் கருப்பு வந்து ஒரு சாமி அது வந்து ஒரு மாடன் சாமியா கொண்டு வந்துருக்காங்க
ஆஹ்
மாடன் சாமியா கொண்டு்ந்துருக்காங்க ஒரு டா ஒரு டைம் பாக்கலா
கருப் மூவியா நல்லா இருக்கா
ஒரு டைம் பாக்லாம்
ஓ சூரியா அல என்னாக்டரா வராரு
ஆஹ் அவர் வந்து ஒரு அட்வகேட் மாதிரி வராங்க
சுரியாவா உம் உம்
ஃபர்ஸ்ட்டு காடா காம்ப்பாங்க அதுக்கப்பற காடே வந்து எறங்கி அட்வகேட் மாரி ஆகி அவுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி கம்பாங்க உம் அப்டியல்லா நடந்தா நல்லாதா இரு க்கும் பட் அதெல்லா வந்து சாத்தியமாகாது
ஆஹ்
து உம் இந்த மாதிரியு மனுஷங்க இருக்காங்க அப்டின் சில பேர காமிக்கறதுக்காகவும் ஆஹ் உம் இந்த மாரி எல்லாத்துக்கு ஹெல்ப் பண்ணு அப்டின்றதுக்காகவு கொண்டுந்த மாதிரி ஒரு
அந்தமாரி அந்த மூவி
நல்லாதா இருக்கு ஒரு டைம் டைம் பாக்லா
அந்த மூவி
மூவில பாப்பீங்ளா ஃபுல்லா அதுக்கப்பற டுவெண்ட்டிநைன் பாத்தீங்களா டுவெண்ட்டிநைன்
டுவெண்ட்டிநைன் நா இணியு பாக்கல அஹ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிந்தாங்க பாக்க சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு அப்டின் சொன்னாங்க ஹ டைம் இல்லாதனால பாக்ல இனிமேல் தா பாக்ணு
நாபோய் இன்னு பாக்கல
புரியல
நா குத ஏத் ஏத்துச்சுக்கற
ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே
உம்ம் அதுகொத பாக்கணு அப்பறமா
மூவிஸ் இப்ப வர மூவிஸ்லா நல்லா இருக்கு நென ரிங்கிளா
நா மூவியே பாக்க மாட்ட மோஸ்டா நல்லாருக்கு இல்லயோ உம்
வாய்ஸ் ஓவஸ்
புரியில
வாய்ஸ் ஓவ ஆ யூடியூப்ல வந்து வாய்ஸ் ஓவர்ஸ் வரும்ல
வாய்ஸ் கோஸா
வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் ஓவர் அத ஏன் அந்த வாய்ஸ் மட்டும் அஹ சொல்லுவாங்கல்ல பேசுவாங்கல்ல
ம்மா
ஆஹ அது கேட்டு பாருங்க மூவி பாக்காமயே நம்மளா அத கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்
ஸ் ஓ ஓ
நல்லா இருக்கும் நம்மளுக்கு பாக்க டைம் இல்லலைன்னா இந்த மாதிரி கேட்டுக்கலாம்
அது அதோட ஸ்டோரி
ஆமா
உம் உம்
அது நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு சில மூவிஸ் போய் பாத்தா தானே நல்லது நம்மளுக்காக படம் எடுக்குறாங்கல்ல அப்ப நம்ம போய் பாகக்கணும்ல கண்டிப்பா
நம்மளுக்காக எடுக்கலேயே அவுங்க அவுங்க எடுத்து அவுங்க சம்பாதிச்சுன்னு போறாங்க நம்ம எடுத்து து
நமக்கு தெரியணும்றாதுக்காக தான சில விஷயங்கள எல்லாம் சொல்றாங்க இல்லைன்னா நம்மளு அதுல வர்றதெல்லாம் எதுவுமே தெரியாது அதெல்லாம் நம்ம பாக்குறனால சோசியல் மீடியா இருக்கறனால அஹ மூவிஸ் எல்லாம் நம்ம பாக்குறதுனாலதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கறோம் அதுல ஒரு சில அது வந்து வேண்டாததெல்லாம் இருக்குதான் அத வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் நல்லத மட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா
ஆமா சிஸ்டர் நல்ல அவங்க நம்மளுக்காக எடுக்கிறாங்கன்றல
உங்களுக்காக எடுக்கிறாங்கன்றது வந்து இப்ப நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அது வந்து நம்மளுக்காக நம்ம பண்றோம் அ மாதிரி அவங்க ஒரு ஒர்க் பண்றாங்க அது அவங்களுக்காக பண்றாங்க இருந்தாலும் அதுல வந்து மத்தவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது மத்தவுங்களுக்கான ஒரு இடமும் இருக் க்கு அதுல
உம்ம்
உங்களுக்காகவே ஃபுல் அண் ஃபுல் அவங்களுக்காகவே எடுக்கல நம்மளா போய் பாக்கணும் அப்பிடிங்கிறதுனாலயும் தான் எடுக்காங்க மக்கள் எல்லாம் இத விரும்புறாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நெறைய கத்துகள எல்லாம் சொல்லணும் தெரிய வைக்கணும் நெறைய படத்த பாத்து தானே நெறைய விஷயங்கள் கத்துருக்கோம் ஆஹ ஏ இந்த தடவ ஆ ஒரு ஓட்டை வந்து நம்ம வந்து போய் நெறைய பேர் போட மாட்டாங்க சர்க்கார் படம் பாத் அதுலருந்து ஓட்டு வந்து நெறைய பேர் போட ஆரம்பிச்சிருக்காங்க
உஹம்
இந்த டைம் வந்து நெறைய ஓட் பில் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து அந்த மாரி பாக்குறனாலதா நா சொல்றேன் ஓட்டு மட்டும் இல்ல நெறையா ஆ நெறைய நெறைய இருக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் து ஹ ஃபுட்டுங்க ஃபுட்டுங்கல்லாம் இப்ப நம்ம சாப்படுறோம் நெறைய ஃபுட் சாப்படுறோம் ஹ ஸ்ட்ரீட் ஃபுட்டு் இதெல்லாம் நம்ம நெறைய சாப்படுறோம் கொஞ்சோம் வெளிய சாப்பற ஃபுட்ட ஹைஜினிக்கா இல்லாம இருக்கலாம் அப்ப இப்ப வந்து நம்ம பலைய காலத்து ஃபுட்டெல்லாம் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சி டாங்க பாஸ்ஃபுட்